ஹலோ
ஆ வணக்கம் பிரதர் எப்படி பிரதர் இருக்கீங்க பேசியே ரொம்ப நாள் ஆது உங்ககிட்ட மறந்துட்டீங்களோ
அப்படிலா இல்ல நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க நீங்க தா ரொம்ப பிஸியாட்டமே
அதா பிரதர் திடீர்னு உங்க ஸ்டேட்டஸ் பாத்த அதா உங்க ஞாப ஞாபகம் வந்துச்ச அத கால் பண்ண ரொம்ப நாள் கழிச்சு உங்க ஃபோ ஃபோட்டோ பாத்த
அப்படியா ஓகே ஓகே ஓகேஆ ஆ செரி
வேற வேல எல்லா எப்படி போகுது
ஆ நா நல்லா ஓரளவு நல்லாதா ஆ ஏ நல்லாதா போகுது அப்படியே இதாதா போகுது உங்களுக்கு எப்படி போகுது பரவாயில்லையா
ஏதோ போது பிரதர் இந்த சம்மர்ல அந்த அளவுக்கு வேல இல்லை இப்பதா கொஞ்சோ ப்ராஜெக்ட் எல்லாம் ஆரம்பிச்சுச்சு சோ அதுக்கு முன்னாடி வந் ந்து ஊர்ல விவசாயம் தா பண்ணிட்டு இருந்தோம் ஃபுல்லா அந்த வேர்கல்ல அதெல்லா போ அந்த மாரிலா போட்டு அறுவட பண்ணிட்டு இருந்தோ
ஆஹா
அறுவடைல்ல இந்த ஏர் ஓட்டிட்டு இருந்தோ இனிமேதா வேர்கல்ல எல்லா போட்டு ஒரு ரெண்டு மாசொ கழிச்சு வெத போட்ருவோ
அப்டியா ஓ ஹோ ஓ ஓ வேர்க்கடலைக்கு வெத போட்டாதா வருமா
ஆமா ஃப்ரோ வெத வந்து இந்த நெலக்கடல கிரௌண்ட்ல மொளைக்கு அதெல்லா கிரௌண்டுக்குள்ள அந்த மாரி பண்ணோ இப்போ ஏரியில வேறு தண்ணி கம்மியா இருக்குது அதனால இந்த வருஷோ போட்லாமா வேணாவானு கொஞ்சோ டிஸ்கஷ்ன்ல இருந்து போன வாரந்தா ஏறு ஓட்னாங்க
ஆஹ
அதா போயிட்டு இருந்த ஃபுரோ செரி நம்மளுக்கு ஒர்க் அந்த அளவுக்கு இந்த மாச அந்த அளவுக்கு இல்ல அதனாலதா ஊர்ல கொஞ்சோ இந்த மாரி நேச்சுரலா ஏதாச்சு பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணலா ஏன்னா ஏர்னி ஏர்னிங்ஸ்கு நம்மளுக்கு ஏதாச்சு ஒன்னு பண்ணி ஆகனுலா அதனால தா ப்ரோ
கண்டிப்பா ஓ பரவால பரவால அப்ப நீங்க விவசாய ஃபுல்லா பரவால்லையே ம் ம் ம்
ஃபுல் டைம்லா இல்ல ப்ரோ இது ஊர்ல நெல இருக்கு பூர்வீகமா நெல இருக் கு ஆனா இது வந்து வருஷ வருஷ இது பண்றதா வே வேர்கல்ல போடுறது எல்லா சோ அதுக்கு முன்னாடி அது வெதப் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த கிரௌண்டல்லா கொஞ்சோ சரி பண்ணி வச்சுர்தலா கணக் கல்லுங்கல்லா பெரு பெருசா இருக்கு சோ அந்த கல்லுங்க பெருசா இருந்துச்சுன்னா நம்ம டிராக் டர்ல அந்த ஏர் ஓட்ட சொல்ல அந்த பிளேடு அடிபடுறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு
ம் ம்
சோ அதனால வந்து அந்த மத்தவங்க மத்தவங்க நல்லா தெரிஞ்சவங்கதா அவங்க மிஷினு அடி படக்கூடாது நம்பளுக்கு வந்து ஏறு அந்த ஸ்மூ தா போகணு மண்ணுங்கள்லா அந்த அளவுக்கு ஸ்மூத்தா இருந்தாதா ஓ அந்த ஃபிளேடலா ஓரளவுக்கு எறங்கு நம்ம மண்ணுக்குள்ள அந்த மாதிரி எல்லா இருக் கோ அப்புற ஏரில எல்லா தண்ணி இருந்துச்சன்னா அந்த மீன்னு புடிக்கல்லா போவாங்க நெறையா பேரு சோ அது மீனு புடிச்சு விப்பாங்க அந்த வி மிக்கிற மீன வாங்கி நாங்க வந்து வீடியோ அத ஃப்ரை பண்ற மாரி குக்கிங் பண்ற மாரி பண்ணி இந்த மாரி வில்லேஜ் விளாக் அப்டின் சொல்ட்டு வீடியோலா நாங்க நெறைய போடுவோ சோ மேக்சிமம் வந் து எங்க டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாரி வீடியோ அ சோசியல் மீடியால வீடியோ அந்த மாரி தா போட்டு அமௌண்ட் வர மாரி இருக்கு ப்ரோ நீங்க வந்து லாஸ்ட் மந்து சம்மர் க்கு எப்டி ப்ரோ உங்க டைமல்லாம ஸ்பெண் பண்ணிங்க
சம்மர் எப்டின்னா இந்த அ மாச இந்த வருஷ வெயில் ரொம்ப அதனால எங்கெயு வெளிய போல அத பத்தினா பக்கத்திலேயே உள்ளூர்லேயே பாத்தீங்க நீங்க சொன்ன மாரி இந்த இந்த கெணறு ஏரில்லா போய் சமச்சு சாப்டுட்டு அந்த மாரி ஃப்ரெண்டஸ் கூட ரொம்ப டைம் ஸ் பண்ணுவ ரொம்ப தூரோ வெளில எங்கயு போல ஏனா வெயில் ரொம்ப அதிக இருக்கனால யாருக்கு செட்டாகுல சொ அப்டிங்குபோது செரி நம்ம உள்ளூர்லயே பாத் தின்னா இந்த மாரி இங்கெயு நாங்க தோட்ட இல்ல எங்கிட்ட பட் ஆனா எ ஃப்ரண்ட்ஸெல்லா வெச்சிருக்காங்க தோட்ட தொறவெல்லா வெச்சிருக்காங்க அவங்கலா கரும்பு போடுவாங்க அவுங்க வருசத்துக்கு ஒரு டைம் தாங்கபோது கரும்பு போட்டு அவுங்க விவசாய பண்ணுவாங்க அ இங்கல்லா பாத்தீனா தண்ணி பாத்தீனா மேலோடே இருக்கும் இ எங்க ஊர்லல்லா பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு அடி பற் ச்சுடீங்கன்னா தண்ணி ஊர ஆரம்பிச்சுரு அந்த குழில அந்த மாரி இங்கலா தெரி தெரியு மேலயே இருக்கு எல்லா கெணருல பாத்தீங்ன்னா தண்ணி அப்டி கையிலே மொண்டலா அந்த மார்தா தண்ணி இருக்கு அப்டியே கை வச்சு தண்ணி மொண்ட மாரிதா தண்ணி கெணறு இருக்கு சொ அப்டிங்கும்போது என்ன பண்ணுவோ எல்லா கெணத்துல குளுச்சுகிட்டு அதது சா வ அதுத நான்வெஜ்லா சமச்சு சாப்டுக்ட்டு அந்த மாரிதா டைம் போச்சு நல்லா இருந்தது இந்த இந்த டைம் அதே மாரி கரும்பு அதாது பாத்தீங்ன்னா இந்த டிச் சம்பரு ஜனவரிலா பாத்தீங்ன்னா கரும்பு அவ்ளோ இருக்கு சாப்டவே முடியாது எல்லா ஒவ்வொரு க கருப்பு கரும்பு இன்னோன்னு பாத்தீங்ன்னா செங்கரும்பு ரெண்டு கரும்பு போடுவாங்க அந்த ப செங்கரும்புலா பாத்தீங்னா வெ இது லாரில இது பண்னு அது வந்து அவ்ளோ சீக்கரோ சாப்ட முடியாது ஆனா கருப்பு கரும்பல்லா பாத்தீங்கனா அவ்ளோ சூப்பரா இருக்கு ஏனா இப்போ நா போவோ அப்டியே போவொ ஒனு அப்படியே வெட்டுவோ அப்டியே ஒனு ஒருது அப்டியே சாப்டுவோ ஒரு ஆளு ஒரு ஆள்னா ஒன்னா வெட்டி ரெண்டா வெட்டி ரெண்டு பேர் சாப்டுவோ ஒன்னயே அந்த மார்லா சாப்டுவோ சொல்ல போனா கரும்பு இருக்கு அதே மேரி இந்த பக்கொ பாத்தீங்ன்னா வாழ மரொ அதிகொ வாழ மரமு அதே மாரி இருக்கு அப்டிங்கும் போது வாழப்பழலா பஞ்சமே இருக்காது போவொ ரோட் லே இருக்குமா போவோ அப்டியெ பறிச்சுப்போ அப்டியெ சாப்ட்டு அப்டியே ஓடி வந்துருவோ மாங்கா எங்க ஊர்ல பாத்திங்னா மாங்கா ஃபேமஸ் சோ மாங்கானோனே உங்களுக் தெரிஞ்சிருக்கு எந்த ஊருனு எ இங்க இங்க வந்து மாங்கா வந்து ரொம்ப ஃபேமஸ் இங்க எங்க ஊர்ல எல்லா கு தோட்டத்திலுமே பாத் தீயனா மாங்கா இருக்கும் ஏனா ஒரு ம ரெண்டு மரமாச்சு வச்சிருப்பாங்க அப்டிங்ம்போது பாத்தீங்னா அ இந்த சீசன் மாங்கா சீசன்லா வந் சம்மர்லா மாங்கா சீசன் அப்டிங்போது பாத்தீங்கனா திருட்டுமாங்காதா ஏறி குதிச்சு போயி கல் எடுத்து போட்டு அந் அந்த என்னதா காசு குடுத்து வாங்குனாலு அந்த திருட்டு மாங்கா அந்த திருட்டுது சாப்புறதா ரொம்ப சுவை அதிகொ நானே நெறைய டைம் பாத்துருக்கே
ம் ம் ஆமா ப்ரோ இப்போ அப்பார்ட் ஃப்ரம் உங்களுக்கு வந்து ஆ உங்க ப்ரொஃபஷன தவிர்த்து உங்களுக் ஹாபீஸ்ன்னா நீங்க எத சொல்லுவீங்க நீங்க
ஹாபீஸ்னா சொல்லப்போனா எனக்கு வந்து ஆக்சுவலா பாத்தீங்னா நா அந்த செட்டில் கார்க் போய்ருக்கு அது பாத்தீன்னா அ கிட்டத்தட்ட நானு ஸ்டேட் லெவல் டிஸ்டிக் லெவெல்லா விளாண்டுருக்கே அது பாத்தீங்னா க இப்பயுமே கண்டினியூ ஆயிட்டுதா இருக்கு பட் ஆனா இப்ப மேட்சுக்குலா போறதில்ல அதே மாரி ஆ இப்ப முன்னாடி போயிட்டுருந்த அதா டிஸ்டிக் லெவெல்லா போய் பிரைஸ்லா வின் பண்ணிருக்கே இப்பொ போறதில்ல சோ இன்னொன்னு ஆப் வேற எதுவு ஹாபிஸ்னா சொல்ல போனா டிராவல் அதிகமா பண்ணுவே
ம் ம்
ட்ராவல் வந்து அதிகமா பண்ணுவே அதா பாத்தின்னா ஹில் ஸ்டேஷன்லா ஏறது கிங் ஏறது இதெல்லா ரொம்ப புடிக்கு அந்த மாரி ஹில்ஸ் ஸ்டேஷன் போறது அங்க போய் ஸ்டே பண்றது அந்த மாரி அங்க ந்த எற்காடுங்கிறது பக்கோ அப்டிங்கும்போது பாத்தீங்ன்னா ஒரு ந ரெண்டு மூணு பேர் சேந்தம்னா அப் இங்கிருந்து பத்து கிலோமீட்டர்தா இருக்கு கர சோ அப்டிங்கம்போது பாத்தீங்ன்னா அ என்ன பண்ணுவோ அ அ எது சலுப்பா இருந்துச்சுன்னா ஒ அப்டியே எற்காடு ஏறிருவோ ஏறி டீ குடிச்சுட்டு எறங்கிடுவோ இதுக்கவே ஏறுவோ எற் டீ குடிக்கிறதுக்காக எற்காடு ஏறுவோ ஏனா பக்கோ அப்டிங்கும்போது பத்து கிலோமீட்ருதா அப்டிங்ம்போது என்ன சலு ப்பா இருந்துச்சன்னா அப்டி சல்லுனு மேலே ஏறுவோ டீ குடிப்போ கொந் நேரோ சாப்ட்டுட்டுருக்குவ சாப்ட்டு சும்மா அப்டி ஒரு ரவுண்டு அடிச்சிட்டு அப்டியே கீழே எறங்கிருவோ
ம் நாங்களு லாஸ்ட் இயர் அங்கதா தாம்போ வந்துருந்தோ அங்க ஒரு ரெஸ்ஸார்ட்டுக்கு வந்துருந்தோம் ப்ரோமோஷனக்கு
அப்படியா ஓ
ஆமா ஏற் காடுக்கு தா வந்திருந்தோ அதா நீங்க அ அந்த ம மாம்பழம் சொன்னப்ப அப்பே ஞாபகோ இருச்சு சரி அதா வா நாங்க அந்த ரோட் டு வழியா வரச்சொல்ல ஃபுல்லா அந்த மாம்பழோ தா இருந்துச்சு ரோடெல்லா அந்த மாம்பழோ வெரைட்டி வெரைட்டியா இருந்துச்சு லாஸ்ட் இயர் வந்திருந்தோ சர் அதா நீங்க சொன்ன பிறகு அதா ஞாபக‌ வந்துச்சு அப் அப்புறோ நீங்க கிரிக்கெட் அந்த மாரில்லா விளையாட மாட்டீங்களா
அதெல்லா விளையாடுவ இன்னக்கி கூட விளயாண்டுட்டுதா வந்து உங்கிட்ட பேசிட்டு இருக்க நா இப்ப கொஞ்சநேரத்துக்கு முன்னாடி தா வந்த வீட்டுக்கே சரி வந்த உன்னே உங்க ஞாபகோ வந்துதா அதா ஒடனே உங்களுக்கு ஃபோன் அடிச்ச
அதா ப்ரோ இப்ப ஃபைனல்ஸ் வேறு இன்னைக்கு நடக்க போது யாரு ஜெயிப்பாங்கனு தெர்ல வெயிட் பண்ணி வேற பாக்கணு
உண்மை ஆமா இவனுங்க வேற பெங்களூர் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவுங்களோட பேச்ச பேச்சே பாக்க முடியாது நீங்க என்ன பேங்களூர் சப்போர்ட்டரா என்ன சப்போர்ட்டர்
ஆமா ப்ரோ
பேங்களூர் சப்போட்டரா ஓகே ஓகே அப்ப நீங்க நா வந்து சென்
வந்து நம்ப ஊர் தா ப்ரோ எங்க எங்க சைடு தா சி எஸ் கே தா நம்ப எ
சி எஸ் கே தா அப்ப நானு சி எஸ் கே தா பட் ஆனா இந்த டைம் ஜி டி தா ஜெயிக்கணுனு நா வேண்டிட்டு இருக்க ஏன்னா இவனுங்க ஜெயிச்சுட்டாங்கனா பேச்சு ஐயோ தாங்க முடியாது ரெண்டு நாளைக்கு சோசியல் மீடியா பக்கமே வர முடியாது அப்படிதா பேசுவாங்க
சொல்ல முடியாது
ஆமா ஆமா சொல்றானுங்க ஆமா
ஆனா நம்ப வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபைவ் டைம்ஸ் அடிச்சது
அ அ
எப்போ சொன்னாலுமே அஞ்சு முற கப்படிச்சிடிங்க அததான சொல்ல போறீங்க அப்டின்னு அத வேற சொல்றாங்க ஏன்னா நீங்க ஒரே வாட்டி கப்பு தான்றா அடிச்சீங்க அதுக்கே நீங்க சொல்றீங்களா நாங்க அஞ்சு வாட்டி அடிச்சுட்டோன்டா எங்களுக்கு என்னடா சொல்றீங்க
அ
அப்டின்ட்டு இந்த டைம் வந்து அவுங்க இது பண்ட்டா கையிலே புடிக்க முடியாது அவுங்கள
புடிக்க முடியாது ஆமா அதுதா பிரச்சனையே அந்த அடுத்த ஐ பி எல் வர க்குமே போட்டு எடுப்பானுங்க சொல்ல போனா
ஆமா ஆமா எப்படியோ அந்த நம்ப ஜி டிக்கு தா நம்பளு இப்பத்திக்கு சப்போர்ட் பண்றோ நம் ப சப்போர்ட் பண்ணது என்னமோ ஆர் ஆர்க்கு தா சப்போர்ட் பண்ணோ அந்
ஆ நானு நானு அப்படித்தா நெனைச்ச ஆர் ஆர் உள்ள வந்துடணு ம் ம் அந்த பயலும் ரொம்ப அழுந்துட்டான் பாவு ஆமா ஆமா அந்த மே
ச அவனுக்கோசரமே எப்படியாச்சு ஆர் ஆர் வின் பண்ணணு நம் தளபதிக்கோசரமாச்சுவின் பண்ணணு அப்டின் தா நெனச்சோ ஆனா இவுங்க அசால்டா அச்சுட்டு போயிட்டாங்க இது வந்து இவுங்க குவாலிஃபர் ஒன்னுல இந்த அடி ச்சிருந்தா இவுங்க டேரெக்டாவே போயிருந்தக்கலா அப்ப மோசமா தோத்துட்டு இப்ப ஓரளவு நல்லா ஆட்டு ஏதோ ஒண்ணு அது அவுங்க டைம் அது எப்டி எப்டியோ மாருது அதுக்கு ஏத்த மாதிரிதா அவுங்களு ஆடி ஆகணு நம்ப எது சொல்ல முடியாது இருந்தாலு எ ன்ன அவுங்க அடிச்சு அவுங்கதா அந்த மாரி ஃபேம் மாத்திக்க போறாங்க
உண்மதா உண்மதா இன்னொன்னு ஆமா ஆமா இன்னொன்னு ஒ அ டேரக்ட் க்டா உள்ள போறவங்க பாத்தீனா அவ்ளோ சீக்கிர கப்பு அடிக்கறது இல்ல ஏன்னா லக்கு ரொம்ப கம்மியாடுது இதுவரைக்கு சென்னை எவ்வளோ டைம் டேரக்டா உள்ள போய் தோத்துருக்காங்க அப்டிங்கு போது எனக்கு கு அதனால ஜீ டி தா ஜெயிக்குமோ அப்டிங்கறது ஒரு சந்தேகொ
ஆமா ப்ரோ இன்னொன்னு வந்து என்னன்னா இத வந்து அந்த ஹோம் கிரௌண்டு வேர அவுங்களுக்கு அது ஒரு அட்வான்டேஜு
ஜி டி கி
ஆமா ஆமா ஏன்னா அவுங்க ஸ்டேடியம்ல தான நடக்குது
ஆமா ஆமா
ஏன்னா இந்த வருஷ வந்து போன வருஷ அவுங்க கப்படிச்சதனால அந்த இந்த மாரி ப்ராப்ளம் நடந்ததுனால அவுங்க வந்து இங்க ஷிஃப்டு பண்ணிட்டாங்க
ஆமா ஆமா
சோ அதனால வந்து ஜீ டி க்ரவுண்ட்ல நடக்கறதுனால இது வந்து அவுங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் தா அவுங்க வந்து இத யூஸ் பண்ணிக்கனாங்கன்னா நல்லது ஏன்னா இதோட வாய்ப்பு வேற எங்க கூ அவுங்களுக்கு கெடைக்காது இதே கொஞ்சோ இது பண்ணி பாத்துக்கோ பாத்துக்கணு இருந்தாலு வந்து அவுங்க பேட்டிங் ஃபர்ஸ்ட் டு அந்த மாரிதா போட்டுருந்ச்சு என்ன நடக்க போது என்னன்னு தெரியல அது கரெக்ட ஏழு மணிக்கு அத நோட் டிகேசனோட வந்துரு து ஆமா இது இவுங்க ஆரோ ஆ ர் சி பி வந்து சூஸ்டு பவுலு அப்டின்டு வந்துருச்சு
அப்டியா
அது என்ன நடக்க போது என்னன்னு தெரியல இனிமே வெயிட் பண்ணி தா பாக்கணு அப்பறோ ப்ரோ என்ன இன்னக்கி என்ன லன்சு சாப்ட்டிங்க
இன்னைக்கு கா காலையில வந்து பாத்தீங்கன்னா அ சிக்கனு அ ஈவ்னிங் காலையிலே சிக்கனு மதிய வந்து பாத்தீங்னா அந்த ஆட்டுக்கால்
ஆ
ஆட்டுக்கால் ண்ணே உங்க வீட்ல எப்டி
ஓ சேரிங் ப்ரோ சேரிங் ப்ரோ அப்புறோ சேரிங் ப்ரோ ஓக் ஓகே ப்ரோ எனக்கு இன்னொரு கால் வருது நா அப்பறமா பேசட்டுமா
ஆ ஓகே ஓகே கண்டிப்பா ம் ம் தேங்க் யூ தேங்க் யூ நன்றி ம்